ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்க
ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்க வாய்ஸ்ல்லா கேட்டு
ம் ஆமா லைஃப் எப்டி போகுது
நானங்க சூப்பரா ஏதோ உங்க தயவுல சூப்பரா போய்ட்ருக்
ஓகே
அப்ப அப்ப ஃபோன் பண்ணி பேச வேண்டிதானா இப்டி பேசனா நாங்கள்லா என்ன பண்றது
எங்க டைம் இருக்குது நேரன் நேரன் கரெக்டா இருக்குது காலைல இருந்து எல்லா வேலயும் செஞ்சுனு இருக்கற்துக்கு கரெக்டா இருக்கு ரெஸ் எடுக்கும் போது ஏதாவது ஃபோன்னுனா புள்ளைங்க போன் எடுத்துக்கறாங்க அதுங்க கி ட்ட இருந்து வாங்கி நம்ப பேசுனாதா ஆஹா அதுங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம ஃபோன் பே சுன்னுனா அதுங்க கிட்ட இருந்து கெஞ்சி வாங்கி அதுக்கப்பறமா டயல் பண்றதுக்குள்ளியே அப்பா நேர்லயே பாத்து மீட் பண்ணி பேசிர்லாம் போல இருக்கே அப்டின்னு தோன்ற மாதிரி இருக்கு
அதான் சிஸ்டர் நீங்க பேசறதுலே பயங்கர டயாடா தெரியிது
அப்டியா இன்னைக்கி கொஞ்சோ அலச்சல்லு கண்டினியூஸ் ஒர்க் கு காலைல இருந்து ம்
நா இந்த மாத்ரி மார்க்கெட்லா போயிட்டு வந்தே இப்பதா போய்ட்டு வர்ற அத விட தூக்க முடில ரெண்டு பையயு ரேட் எங்கங்க சொல்ற மாதியாங்க இருக்கு
அ
நம்ம வீட்டுக்கு தேவயானதெல்லா வாங்குற மாதிரி தான சிஸ்டர் இருக்கு ஒன் வீக்கு தேவயானது வாங்குற மாதிரி இருக்கு இங்கல்லா வாங்குனோம்னா கொஞ்சோ ரேட்டு் அதிகமா இருக்கு அதனால மொத்தமா தா வாங்கிட்டு வர்ரது தூக்க முல்ல என்னால
கஸ்டோ ம் என்னென்ன வாங்குனீங்க வெஜிடெபில்ஸ்சு
வெஜிடபிள்ஸ்சா மெயினா வெங்காயோ தக்காளி வாங்கினே சிஸ்டர் வெங்காயோ தக்காளி வாங்கிட்டு இப்ப அதிகமா மாங்கா மாம்பழோ தா நெறயா விக்குது அதுல கொஞ்சோ கொஞ்சோ வாங்குனே ஆமா மாம்பழோலா நல்லா சீப் பா பெஸ்டா இருக்குது நல்லா இருந்த்ச்சு
செம
சரியானா டேஸ்டு வேற
அய்யயோ நீங்க எப்டி சொ இப்டி சொல்லிட்டே இருந்தா எனக்கு எனக்கு ஆச வருதே
ஆமாங்க ச மார்க்கெட்ட பாத்தீங்கன்னா ஓரே மஞ்ச மஞ்ச மஞ்சேல்னு மஞ்ச மயமா இருக்கு மாரியாத்தா தெரு ஆமா ஃபுல்லா மாங்கா மாம்பழந்தா அதுல அதனால ஒரு கிலோவே ரெண்டு கிலோவே அம்பது ரூபாய்க்கு தா விக்கிறாங்க சின்ன சின்ன சின்ன
பருவால்லயே சூப்பரு
ஆமா அந்தளவு சீப்பா வந்துருச்சுல்ல இப்ப அவ்ளோ விக்குதுங்க அ ரெண்டு கிலோ அம்பது ரூ அப்பாலேருந்து ஒரு கிலோ நூரூபா எரநூறு ரூபா வரைக்கு நல்ல நல்ல மாம்பழோ கொஞ்ச ஒடஞ் ஞ்சது அதனால நெறைய பரிச்சிருவே
பரவால
அதா வாங்னே அப்றோ பீட்ரூட் கேரட்
ஆச தீர சாப்புட்ணு
நல்லா அதா அதா அத நா ஃபர்ஸ்டு காய் தா வாங்க போனே ஃப்ரூட்ஸ்லா வாங்குற ஐடியாலா தெரியாது எனக்கு ஆனா பாத்தா மார்கெட் ஃபுல்லா மாங்காதா இருக்கு ஆமா ஆமா அதுனாலதா
சேரி சேரி
அப்புற என்ன முருங்ககா வாங்கிட்டு வந்தே ம் அதா முருங்கக்கா பூஸ்ணிக்கு இது பூஷ்ணி கீத்து இருக்குல ஒயிட்டா இருக்குமோ வெள்ள பூஷ்ணி அது வாங்கிட்டு அ வெண்டக்கா இன்னைக்கு ஸ்பெஷலா நெல்லிக்கா வித்துச்சு நெல்லிக்கா தா நெறைய வித்தாங்க இருவது ரூவாய்க் கி ஒரு அ அம்பது பீஸ் கிட்ட ஒரு நாப்பது முப்பது பீஸ் இருந்துச்சு
பரவால்லயே பெரிய நெல்லிக்காவா சின்ன நெல்லிக்காவா
பெருசுங்க
பெருசு சூப்பரு ம்
ஆ அது எப்பவ்மே இந்த மாரி கெடச்சா வாங்கினு வந்துருவே அ அதலா போட்டு அந்த ஏ பி சி ஜூஸ் மாரி போட்டு குடிக்கிறது சிஸ்டர் ஆப்பிளுக்கு பதிலா ஆம்லா ஆமா
ஓ செம அது அ இது நீங்க சொன்ன ஒடனே எனக் கு எங்க அண்ணா ஒரு ரெசிபி பண்ணுவாங்க அதுல அழகா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு லைட்டா பெப்பரு அது அந்த பெப்பரவே அ அத அந்த அந்த வெள்ளையா இருக்கதுல குட்டி குட்டியா அந்த பெப்பர் தெரியு லைட்டா உப்பு தா அதயேதா நானு வீட்ல போறொ எனக்கு அந்த டேஸ்ட் வரமாட்டென்து அவுங்க எப்டி அந்த ரேஷ்யோல கலக் க்குறாங்கன் கூட கேட்டுட்டே அம்மா எட்த்து தூவுறதுதாமா அ ப்டின்றாங்க அதே மாரிதா நாம்பளு எடுத்து தூவுறோ நம்பளுக்கு அந்த டேஸ்ட் வர மாட் டென்து அழகா போட்டா அ ஆ அக்கா வீட்டுக்குன் போனா ஆ தெரியில ஆனா அந்த அக் அந்த அந்த அக்கா அஹா தெர்ல அதெல்லா நா கேட்டதே இல்ல ஆனா அந்த அக்கா வீட்டுக்கு போனா கண்டிப்பா அந்த ஒரு டப்பால ஒரு சின்ன பாக்ஸ்ல அந்த நெல்லிக்கா போட்டு அந்த உப்பு பெப்பரு போட்டு இருக்கு அது தெறந்த ஒடனே சாப்புட்னுன் ஆச வரு யூஷ்வலாவெ அந்த பெரிய நெல்லிக்கா வந்து ஒரு மார் ரொம்ப துவர்ப்பு தன்மல் குல்ல புளிப்பு அது கடிச்சோனா நம்மனால கடிக்க முடியாது சாப்ட முடியாது அ ஒரு மாதிரி இருக்கு குட்டி நெல்லிக்கான டேஸ்ட்டா இருக்கு எனக் குட்டி நெல்லிக்கா ரொம்ப புடிக்கு ஆனா ஹெல்தின் பாத்தீங்னா பெரிய நெல்லிக்கா தா ஆனா அந்த அக்கா வீட்டுக்கு அந்த அந்த சீசன் டைம்க்கு அண் அந்த அந் வீட்ல எப் பமே இருக்கு அடிக்கடி போய் எடுத்து ஒன்னு சாப்புட்னு அப்புடின் ஆசையா இருக்குற மாரி நல்லாருக்கு
இந்த ரெசிபி நா இப்பதாஸ்ட கேள்விப்பட்றே நெல்லிக்கால மெளகு போர்றது இப்ப உப்பு வச்சு சாப்ட்டுருக்கே உப்பு மட்டு வச்சு தொட்டு சாப்புறது அது நல்லா டேஸ்ட்டா இருக்கு ஆனா மெளகுத் தூள் போட்றது இப்பதா எனக்கு தெரியிது பரவால்லயே ஒவ்வொர்த்தவுங்ககிட்ட பேசும்போதுதா ஒன்னொன்னு தெரியிது நல்லாவே இல்லையா ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா? ஹலோ சிஸ்டர் நீங்க பேசுறது எனக்கு வாய்ஸ் எதுவ்மே கேக்லஸ்டர்